ஹலோ வண் வணக்கோ சகோதரி காலை வணக்கோ
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானோ நல்லா இருக்கே சகோதரி உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
என்ன பண்றீங்க
சும்மாதா கூட பின்னலாம் அப்டின் சொல்லிட்டு பண்ணியிரு
ஓ சேரிங்க சகோதிரி
நீங்க
ஆ நானு சும்மாதா சகோதிரி இருக்கே நானு
ஆ
சாப்ட்டிங்ளா
ஆ அச்சு ம் ம் என்னங்க
ஆ சொல்லுங்க கேக்குது
ஆ இன்னா சமயல் பண்ணிங்க
நா காலைல வந்து வெண்பெங்கலு சாம்பாரு பண்ணேங்க நானு
ஆ நா நா சேமியாதா பண்ணே மதியோ கீரக்கொழம்பு
ஓ சேரி சேரி ஓ மதியத்துக்கு சேத்து பண்ணிட்டிங்ளா
ஆமா நா திப்பத்தூர் ஆஃபீஸ்க்கு வந்துட்ருக்கே அதுனால
ஓ சேரி சேரிங்க நீங்க வந்து எங்கெங்க தனியார்ல வேல பாக்குறிங்ளா இல்ல அரசுல வேலப்
இல்ல தனியார் அர அரசு தனியார் மாதிரி தா
ஓக்கே அங்க போய் நீங்க எடுத்துட்டு போய் கூட பின்னுவிங்ளா இல்ல கூட பின்றத்தா உங்க வேலைங்ளா
இல்ல இங்க சும்மா இங்யு வந்து கொஞ்சோ வேல முடிஞ்சிச்சின்னா ஃப்ரீயாதா இருக்க யாரயாது வந்தாதா பதில் சொல்லணு செரி இந்த வ ரொம்ப டைம் போர் அடிக்குது அதா கூட எத்னா பின்னிங்ட்ருக்லா
ஓ சேரி சேரிங்க பரவால்ல கைத்தொழில் ஒண்ணு இருக்கனால உங்ளுக்கு கவலய இல்லைக்ஷங்க நீங்க
சும்மாருந்தா மைண்டு இன்னென்னாவோ யோசிக்குது அதனால செரி எதாவ்து ஒண்ணு பண்ணிட்டுருந்தோணா அந்த யோஸ்னயாவுது போகும்
கண்டிப்பாங்க நம்ப வந்து ஸ் சும்மா இருந்தாலே நமக்கு மண்டைல வந்து ஆய்ரத் எட்டு யோஸ்ன ஓடிக்கிட்டேருக்கு இதுவே நமக்கு எதாது ஒரு தொழில் இருந் நம்ப அதுல ஆர்வத்த நம்ம கொண்டு போகு போது நமக்கு அந்த மனசு நமக்கு ஃப்ரியா இருக்குங்கோ மைண்டு நமக்கு கொஞ்சோ ரிலாக்ஸாருக்குன் சொல்லுவாங்க
ம் அது அந்த இதுல தா செரி ஆ அன்லைன்ல தா பாத்து கேட்ட போட்டு குடுக்க சொன்னாங்க போட்டு ரெண்டு அம்ச்சிர்க்க சாம்புள்
ஓ சேரி சே உங்ககிட்டல்லா கூடைய உங்ககிட்ட கூடையோட ரேட்டல்லா எவ்ளோங்க சிஸ்டர்
நா வந்து இந்த பெல்ட்டு தெரியுங்ளா அட்ட பெட்டியால்லா இது பண்றாங்க ஆ ஆ அந்த ஆ அந்த இதுதா கூட போட்ற
ஓ நீங்க அந்த வயர் கூட போட்லீங்ளா சகோதிரி
ஆ அது இன்ன எனக்கு மெஷர்மண்ட்டு தெரியாது எனக்கு இதுதா தெரியு அதனால இதுதா போட்டு அம்ச்சிருக்க
சேரிங்க சகோதிரி கி நீங்க இந்த கூட போறது வந்துட்டு நீங்க நீங்களா வந்து யூடியூபு எதாவ்து பொழுதுபோக்க பாத்து இந்த பக்கத்துலருக்கவ்ங்ள பாத்து கத்துக்கிட்டிங்லா இல்ல இது
அ ஆ அப்டி கத்துக்கன்து அம் அப்டி கத்துக்குனதுதா செரி போட்டு குத்த அவுங்க இன்னு கால் பண்ல பாத்துட்டு கூப்ட்ரன் சொல்லிருக்காங்க
சேரிங்க சகோத்ரி உங்குளுக்கு நெறிய அந்த மாரி கூடை கூட கேட்டு மக்கள் எல்லா ஆடர் பண்ணுவாங்களா உங்ககிட்ட அதிகமான ஆடர் வருங்ளா
இல்ல இப்பதா ஸ்டாட் பண்ணிர்க்குற இப்பதா ரெண்டு கூட பெரிசைஸ் ஒண்ணு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் ரெண்டு போட்டு குட்த் தம்சிர்க்க ஏ கூட இருக்குறவுங்க வந் து ரெண்டு லஞ்ச்சு பாக் கேட்ருக்காங்க அது இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க
ஓக்கே சகோதிரி உங்களுக்கு இந்த கூட பின்றதுக்கு ஒரு நாள் போதுமா சகோதிரி இல்ல நெறியா
இல்ல இல்ல அக்கா பெரிய கூட எனக்கு வன் வீக் ஆயிச்சி ரொம்ப எக்ஸ் எல் உ கூட அ எல் சைஸு எல் சைஸு ஒரு மூன் நாள் ஆச்சு ன்ன ஒன்னு கை தொடர்ந்து செஞ்சா கை வலிக்கிது
கண்டிப்பா சகோதிரி நம்ப ஒரே எடத்துல உக்காந்து குனிஞ்சு அந்த கூட பீன்போது நமக்கு உடலருக்க பலவீன்ல்லா வந்து ஒரை எட துலல வருதுங்களா அப்டிங்கும்போது நமக்கு ஒரே எடத்துல வரு சகோதிரி
ம் ஒரு பக்கோ பசங்ளயு பாக்ணு வீட்லயு பாக்ணு எ எல்லாத்தியு பண்ணிட்டு திருப் இங்கோ வேலைக்கு ஓடி வரணு இதுலியு இதுவு பாக்கணுன்னா
கண்டிப்பா சகோதிரி இப்ப நம்ம வீட்ல இருக் க்க வாங்கலா இருந்தா சகோதிரி நம்ப கூட பின்டுறதாருந்தா நீங்க சொல்ற மாரி எல் சைஸ் கூடியவந்து ஒரே நாள்ல பின்னி முடிச்சர்லா அதே மாரி பெரிய கூடைய வந்து ரெண்டு நாள்ல பண்ணிருங்க இப்ப நீங்க போன குடும்ப த்தியு பாத்துட்டு அலுவலகத்துக்கு வந்துட்டு வேல செய்யணுங்கறது நமக்கு கொஞ்சொ கஷ்டமாக தா இருக்கு
ஆமா வீட்லே இருந்தன்னா ஒரு ஒரு மூன் நாள் நாலு நாள்குள்ள முடிச்சிருவ பெரிய சைஸ்சு அதே வேள நம்ப இங்க போய் வர்றதே எனக்கு டிராவல்க்கு டைம் ஆயிருது அ கொஞ்சொ தூரோ நடந்து வரணு ஆஃபீஸ்க்கு இதெல்லா வந்து திருப்பியு வீட்டுக் கெளம்பனு அதுக்கே வருது எனக்கோ ரெண்டு மண்நேரோ போய்ருது ஆ ம்
குத்தாங்ளா சகோதிரி
ஆ எனக்கு பெரிய பசங்ளாவே இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க
ஓ அவங்க ரெண்டு பேரு ஸ்கூல் போறாங்ளா
இல்ல இல்ல காலேஜ்கே போறாங்க பெரியவன் ஆ பெரியவன் இப்ப தா முடிச்ச ஐ டி போக ஐ டி ல வர்க் பண்றா
சேரிங்க சகோதிரி
சின்னவ இப்ப தா ஃபோர்த் இயர் போ போறா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதிரி உங்கள் கணவர் என்ன சகோதிரி பண்றாங்க
அவரு இந்த புத்தக கண்காட்சிலா பாத்ருக்கீங்ளா சென்னைல ஆ சென்னைல எலா நடக் ஆ அந்த மாதிரி புக்ஸ்ங்கல்லாஅ பதிப்பகம் போட்றாரு அங்கங்க கண்காட்சிக்கு புக்ஸ்ஸுங்கல்லா எடுத்துட்டுப்போ
ஓ புக்குங்கல்லா வந்து கண்காட்சிக்கு அனுப்புவாங்களா சகோதரி உங்க ஹஸ்பண்டு
கண்காச்சி ச்சு அனுப்புறாரு இவுரு மேனுஃபேக்சர் பண்றாரு ஆ ம் ந்த எழுத்தாளர் ருங்கல்லா அவுங்ளோட கதைங்கல்லா வாங்கி இவுரே நாட் அதையு பண்ணுவ டைப்பிங் பண்ணி
ஓ செரி உங்களுக்கு பண்ண உங்கள் கணவர் வந்து புத்தக அச்சடிக்கும் இயந்திரம் சொந்தமா வெச்சிருக்காங்களா ச
இல்ல இல்ல இல்ல இல்ல சென்னைல இருந்தா குடுக்குறோ
ஓ சேரிங்க சகோதிரி சேரிங் உங்கள் வாழ்க்கையெல்லா எப்டி சகோதிரி போயிட்ருக்கு தெனமு நாட் உங்கள் வாழ்க்கையெல்லா எப்டி போய்ட்ருக்கு
அதுபோது அது போற வாக்ல நம்ப போறோமா இல்ல நம்ப போக்குல அது போதான்னு தெரியாது
ஏன் சகோதிரி இப்டி சொல்றீங்க நீங்க
குக் என்னா பண்ற
சேரி விடுங்க விடுங்க என்ன பண்றது மனிதரோட வாழ் கேனாலே ஒ நம்ப நம்ப நம்பளோட வாழ்க்கெக்கு பழகாது அது போற வாழ் திக்கி ஏத்த மாரிதா சகோதரி நம்பளு பழகணு
ம் ம் உங்ளுக்கு எத்தன பசங்க
அ சகோதரி எனக்கு ஒரே ஒரு பையந்தா சகோதரி அவனுக்கு வந்து இப்ப ஒன்ற வயசாகுது சகோதரி ரொம்ப கைகொழந்த
இப்ப அவன வச்சுட்டு நீங்க மெயின்டென் பண்ண முடியுதுங்ளா
ஆ இல்ல சகோதரி நா வந்துட் இல்ல சகோதரி நா வந்து ஃப்ரீயா இருக்குபோதா சகோதரி முழிச்சிருக்கு போது அத்த பக்கத்துல இருக்காங்க சகோதரி மாமியார் வந்து அவன பாத்துப்பாங்க சகோதரி
அ
மத்த நேரத்துல வந்து நா அவனதா சகோதரி பாத்துக்க முடியு ஏன்னா இப்பதா காலைல பத்தரக்கிதா எழுந்தனா சகோதரி அதா எழுந்தது அவனுக் அவனுக் பால் அவனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அவன ரெடி பண்ணே கரெக்டா அத்தையு வந்து வந்தாங்களா அத்த வரவு அத்த கூட போயிட்டா சகோதரி அதுவு அத்த தூக்கிட்டு பொயிட்டாங்க அவங்க வீட்டு பக்கத்துலதா இருக்குங்ளா அனால அங்க தூக்கிட் பொய்டாங்க அவுங்க அவன இது மதியத்துக்கு எதா சாப்பாடு ஊட்டிவிட்டு தொட்டில்ல போட்டு தூங்க வச்சிர்வாங்க சகோதரி நம்ப நமக்கான வேலைய்ங்கு பாக்குலா இல்ல நமக்கு சமக்கிற வேலை இருக்குல்ல மதியத்துக்கு அந்த வேலயு நம்ப பண்ணலான் சொல்லிட்டு அவ அவங்க அவங்க எடுத்துட்டு பொய்ட்டாங்க சகோதரி
ம் என்ன லவ் மேரேஜ்ங்ளா பக்கமே இருக்கத்துனா
அ இல்ல லவ் மேரேஜ்தா சகோதரி நாங்க மாமியார் வந்து கொஞ் சொ ஃபஸ்ட் ஒட்டுக்காதா சகோதரி இருந்த எங்களுக் வந்து கணவரோட அண்ணனுக்கு இன்னு கல்யாண ஆகுல சகோதரி அதுனால வந்துட்டு நம்ம ஒட்டுக்கா நம்ம எடுக்க முடியாதுல்ல சகோதரி அதுனால நாங்க வந்து தனியா இருப்போ செரி இப்ப கை பிள்ள இருக்கனால சகோதரி ரொம்ப தூரம் போனாலுமே வந்து எனக்கு அவன விட்டுட்டு வேல செய்யறத்ல்லா கொஞ்சொ செரமங்களா அனால ஒரு ஒர் வர்ஷொ வரிக் ப்ப நம்ப இருந்துட்டு அதுக்கப்பற வேணுன்னா நவேற வீடு பாத்து போய்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவ்ல இருக்கே சகோதரி நானு
ஆ
எப்டி சகோதரி கரெக்டா லவ் மேரேஜான் கேட்டீங்க
இல்ல மாமியார் வீடு பக்க இருக்கு நீங்க பக்க அத வெச்சு கேட்ட நான்னு ஒரு வேல லவ்மேரேஜ்ஜா என்னவோ
சேரிங்க சேரிங்க சகோத்ரி நமக்கு இந்த ஊர் புதுசுங்களா சகோதரி நா வந்து கல்யாணோ ஆன வொன்னே வந்து அடுத்த மாசமே நா கன்சி்வ் ஆயிட்டேனா சகோதரி அப்டிங்க போது எனக்கு இந்த ஊர் வந்து எனக்கு அதிகோ எல்லா பழக்க படல சகோதிரி நாம வீடு பாக்குற மாருந்தா இல்ல இந்த ஏரியா விட்டுட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷோ நம்ம டிராவல் பண்ணி போற மாரிதா சகோதரி வீடுங்கருக்கு ரொம்ப தொலைவில்லதா ருக்கா எங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த வீடுமே இல்ல சகோதரி அப்படிங்க போது கை கொழந்தைய வச்சுட்டு நம்ம இருக்குறது அந்த ஏரியா எல்லா பாதுகாப்பா இருக்கு நமக்கு என்னன்னு தெரியாதுங்களா அப்டிங்கு போது கொஞ்சோ பழகற வரைக்கு ஒரு ஒரு வருஷோ இருந்துட்டு ட்டா அதுக்குள்ள அவனுக்கு ரெண்டு வய்சுக்கு மேல ஆயிருங்களா அந்த டைம்ல நம்ம வேற வீடு பாத்துட்டு போயிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவுல இருக்கோ சகோதரி நாங்க
கொழந்தைற பாத்துக்கற்து ரொம்ப கஷ்டமான வேலையத்தா எனக்கு எங் நாங்கப் இப்பந்து பிஸ்னஸ் பண்ணிட்ருக்கு போது அம்மாக்கிட்ட ஒரு கொழந்தையு மாமியார்கிட்ட ஒரு கொழந்தையு அப்டி தா குடுத்
கண்டிப்பா சக் அதுமே சகோதரி நா வந்துட் டெலிவரி ஆகுறடைம்ல அம்மா வீட்லே ஒரு வர்ஷ இருந்துட்தா சகோதரி இப்ப வந்து ஒரு நாலு மாசந்தா சகோதரி ஆகுது நா வந் இது அதுனால எனக் வந்துட்டு எல்லாமே அங்க அம்மாவே பண்ணிடாங்களா சகோதரி அவன குளிக்கவைக்கிற்து அவன பாத்துக்கிறது எல்லாமே அம்மாவா மத்தபடி சாப்பாடு கூட ஒரு ஆறு மாசோ வரைக்குமே அவங்களே குடுத்துட்டாங்க அதுக்கப்றோ அவ்ங்க கொஞ்சோ வால் பண்றா அவங்க கிட்ட சாப்ட மாட்டேங்கிறான்ற பட்சத்துல மட்டு தா சகோதிரி நா அவனுக்கு உணவு குடுப்பே நானு அப்படிங்க போது அம்மா சமையல் வேல எல்லாமே பண்ணிடுவாங்க நமக்கு வந்து கொஞ்சோ ரெஸ்ட்டு தா அப்படிங்க போது அம்மா வீடு நல்லா நல்லா நா மிஸ் சொகுசா இருந்துட்டு இங்க வந்துட்டு எனக்கு இங்கே இங்க வந்துட்டு அவன நம்ம தனியா சமாளிக்கிறது கொஞ்சோ எனக்கு வந்ததுமே ரொம்ப கஷ்டோ ச பொதைய அதுவுமே அம்மா வந்து என்னை விட்டுட்டு ஒரு ஒன்ற மாசோ எங்கூட தா சகோதரி இருந்தாங்க எனக்கு பழக்கப்படுத்துற வரைக்குமே ஏ ஒ கூட இருந்துட்டு தா போனாங்க இருந்துட்டு போனதுக்கு அப்றோ நா ரெண்டு தடவ எங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டே சகோதரி நானு
ம் ஆனா இப்ப இருக்குற பசங்க அப்டி தான் இருக்காங்கோ
கண்டிப்பா சகோதரி அந்த காலத்துல வந்துட்டு ஒரு அம்மா அஞ்சு பிள்ளய வளத்தாங்க இப்ப வந்து ஒரு ஒரு பிள்ளய வளக்கறதுக்கு அஞ்சமால்ல பத் பத்து அம்மா கூட வேணு சகோதரி அந்தளவுக்கு வால் பண்றா சகோதரி ஏ பையே
எங்க தங்கச்சி கொழந்தைங்க ஏ சின்ன பசங்களா தா இப்போதா ஸ்கூல் போறாங்க ஏ அவ்ங்களுக்கு ரொம்ப தொந்துருவு பண்றது ஏ பொண்ணு பாத்துட்டு ஐயோ கொழந்த வளக்கறதெல்லாம் கஷ்ட் டோ கல்யாணோ பண்றதே கஷ்டோ அப்டின் அப்டின்னு சொல்ல ஆரம்ச்சிட்டு இருக்குறாங்க அவ்ங்க மைண் செட்ட மாத்தி கல்யாணோ பண்றது பெரிய விஷ்யோ டாஸ்கா இருக்குது இப்ப இருக்குற பசங்
ஆமா சகோதரி இப்ப எனக்கு வந்து அம்மா வீடு வந்து ரொம்ப தொலையா இருக்கு சகோதரி இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு போகுனா கொறஞ்சது எனக்கு காலைல ஏழு மணிக்கு இங்க ஏறினுனா அம்மா வீட்டுக் போறதுக் மதியோ மூணு நாலு மணி ஆயிர்து சகோதரி எனக்கு அப்டிங்க போது வந்துட்டு அம்மானாலே அதிகோ வந்து வர முடியாது சரிங்லா அப்டிங்கபோது தனியா அவுங்ளால வரத்தெரிது சகோத்ரி என்னாலயு தனியா கொழந்தய தூக்கிட்டு இந்த வெயில் காலோ துல வந்து அலையமுள்ள சகோத்ரி அதனாலதே இப்ப அம்மா இருந்தாங்கனா அவுங்க வந்தாங்கனா எனக்கு ப்ரச்சனயில அவரு அவுங்க எனி டைமு அவங்கிட்டதா அவுங்க இருப் என்ன கூட தழுவ மாட்டா ஏனா அம்மா கிட்ட ரொம்ப அவே அட்டாச்மென்ட்டு அவுங்க அம்மாகிட்டேயேதா சகோதரிய அவே இருப்பா எனக்குமே கொஞ்சோ ஒரு பயோ இல்லாம பரவால பாட்டிக்கிட்ட இருக்காங்கற மாரி நா வந்து ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருவே சகோதரி நானு
அ
ஒரு பெரியவங்க வந்து ஒர் பக்கத்துலருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதா சகோதரி நம்பளபொருத்த வரைக்கு திடுதிப்புன்னு கொழந்தக்கி ஏதாவ் ஆச்சுன்னா கூட நம்ப வந்துட்டு தெரியாது ப்பு கொழந்ததா அன்னிக் அன்னிக் இ நைட்டு சகோதரி பத்ர மண் நைட்டு வந்து விடிய்ற காலா மூன்ற மணி சகோதரி அன்னைக் ரொம்ப வாமிட் எடுத்த தூங்கிட்ருக்கும்போதே எனக் ரொம்பப் பய் வந்துருச்சி என்ன பண்றதுனே எனக்கொன்னுமே தெர்ல வந்துட்டு இப்டி அத்த பக்கத்துல இருக்கவு அவங்கிட்டியி நாங்க சொல்லல சேரி பையனுக்கு முடிலப் போல அப்டின் நெனச்சிட்டு நாங்கென்ன பண்ணிடோ கொஞ்சோவாவ் ட்ரெஸெல்லா கழிவிட்டு வாஷ் பண்ணி விட்டு தண்ணி கொன் சுடுதண்ணி குடுத்துட்டு படுக்கு வஷ்ட்டு சகோதரி அப்பறம் பாத்ததுக்கு பெரியவங்க பாத்து சொன்னாங்க கொழந்த வந்து நலங்கிட்டா இது வந்து ரெட்டிப்பூ மாசங்கற்னால நீங்க வந்து இதே து தாயத்து மந்திரிக்கிணு மந்திரிச்சாதா செரியா வரு அப்டின் சொன்னாங்க சகோதிரி எனக்கு பெரியவங்க இருக்கனாலதா அத பண்ணு இத பண்ணுன் சொல்ல நமக்கு ஒரு ஐடியா தெரிது நம்மளா நம்ளோட மனசு இப்ப நமக்கு சளி காய்ச்சல் முடியலினா கூட நம்ம ஒடனே வந்து டாக்டர கூட்டிட்டு போய் நம்ம அத இதுக்கான வைத்யோந்தா நம்ம பாப்போ
அ
இப்ப அவங்கிருக்குறது வந்து நமக் ஒருவகைல கொஞ்சோ ஆதரவா இருக்கு சகோதிரி
ஆ சரி நன்றி தோழி
நன்றிங்க சகு நமக்கான அழைப்பு முடிந்து விட்டது நம்மு வேறரு கால நம்ம தொடர்பு கொள்ளலா சகோதரி நன்றி நன்றிங்க
ஆ